ஹலோ.
ஆஹ இப்போ நல்லா கேக்குதுங்களா. ஓகேங்க சூப்பர் சூப்பருங்க என்ன தமிழ் மட்டுதான் பேசணுங்களா எப்படிங்.
எப்பவும் பேசுறது போல பேசலாம் சார்.
சேரி சேரி சொல்லுங்க.
எப்படி சார் இன்னைக். கு உங்களோட ரொட்டின்ல்லாம் எப்படி போச்சு.
நல்லபடியா போச்சிங்க நம்மளோட வியாபாரோ இன்னைக்கு வந்து நல்லா சேல்ஸ் நல்லாவே கொஞ்சம் போச்சிங்க. நமக்கு உங்களுக்கு ஒர்க் எப்படி போய்யிட்டிருக்கு.
ஆஹ எனக்கு ஓகே சார் நல்லா போச்சு.
இது ஒர்க் இதுதான் இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல வேற ஏதா ஒர்க் போயிட்டு இருக்கீங்களா.
இல்ல இல்லச். சார் நான் ஆஃபிஸ். இருக்க. போயிட்டு நான் ஒருவாரம் வருவேன் அப்றோ
நல்லதாங்க ஃப்ரீ டைம்ல நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மக்கான இன்கம் அதிகமாகும் அதுக்கு கட்டாயமா இந்த மாதிரி வேலைங்க கட்டாயம் யூஸ்
சேவிங்ஸ் கொஞ்சம் இருந்தா நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும்ல
அ இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து எந்த அளவுக்கு வருமானம் அதிகமதோ அந்த அளவுக்கு வருமானம் வந்து அதிகப்படுத்திக்கிட்டு போறது அது நல்ல அதிகப்படுத்த போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு உபயோகம் இருக்கிற இல்லையோ நம பூயூச்சருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நங்க அடுத்த ஜென்ரேஷன் கூட
ஆமா சார்
இப்ப இந்தவரு அந்த ஒர்க்கும் உங்களால மேனேஜ் பண்ண முடியுதுங்களா
ஆஹ நீங்க நல்லா வியாபாரம் எல்லா நல்லா பிசினஸ் பண்றீங்களா அப்டின்னு கேக்குறேன்
ஆஹ பிசினஸ் இது பண்றேன் நம்ம டிராவல்ஸ் வச்சிருக்கேன் அ சேல்ஸ்ங்கிறது தமிழ சொல்லுவதுக்கு வியாபாரம்னு சொல்லிட்டேன் நம்ம ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன் அது நல்லபடிய போயிடுயிருக்கு உங்கல் இந்த இடத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாரி வரவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த வகையில நாம சரி சமவம் செஞ்சு கொடுக்கும் போது இங்க நிறைய கஸ்டமர்கள் வந்து தான் இருக்காங்க சோ அதனால கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் இருக்கட்டும் இப்ப நல்லதுதாங்களே நமக்கு எக்ஸ்ட்ரா இன் அப்டிங்கிறது வந்து அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சின்ன சின்ன ஒர்க்கு எங்க கிடைதோ அத தேடி புடிச்சு நா பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வகையையில யூஸ்ஃபுல்ல இருக்கு காமுங்க
ஆஹ் ஆமா சார்
உங்க ஒர்க்குக்கும் பண்ணிட்டு வந்து மறுபடியும் வீட்டோட வேலை பண்ணிட்டு மறுபடியும் உங்களால இந்த ஒர்க்க உங்களால பாத்துக்க முடியுதா இல்ல உங்களுக்கு கொஞ்சம் சங்கடம் எத இருக்குங்களா
ஆஹ் எப்பிடின்னா எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல சார் ஏன்னா நான் வீட்டுல அம்மா வந்து வேலை பாப்பாங்க நான் இப்பதான் காலேஜ் முடிச்சேன் முடிச்சிட்டு இப்ப ஒர்க் போறதுனால இப்ப நான் வீட்டுல அம்மா வேலை பாத்தப்பாங்க சரி நான் ஃப்ரீயா தான் இருப்பேன் அந்த டைம்ல சரி நம்ம இந்த மாரி வேலை பண்ணலாம் பண்ணா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்டின்ட்டு நான் பண்றேன்
டைமா நீங்கள் இந்த வயசில வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கும்போது யா வயசு வரும்போதுலாம் நல்லாவே சம்பாதிச்சீடுவிங்க எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எனக்கு ஒரு பதிமூணு பத்து வருஷம் வித்தியாசம் இருக்கும்போது நீங்க ஏ வயசு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நல்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட் கையில வச்சிருப்பீங்க முட் முட முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பணத்த தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க கையில அமௌண்ட் எப்பயு வச்சிருக்காதீங்க கையில அமௌண்ட்டு சேத்தி வைக்காதீங்க கையில அமௌண்ட் பணோ இருக்கும் போது நீங்க எத்தன வரு ஷோ ஆனாலு அந்த பணோ அவ்ளோதா இருக்கும் ஒரு சின்ன வட்டிதா உங்களுக்கு வரு அதாவது ஒரு பேங்க்ல போட்டு வச்சோம்னா நூறு ரூபா போட்டோம்னா ஒரு அஞ்சு வருஷோ கழிச்சி நூத்தி பத் தா இருக்கும் அவ்ளோதா ஆனா தங்கோ அப்டி கெடையாது முடிஞ்ச அளவுக்கு உங்க பக்கத்துல என்ன ஜுவல்லரி இருக்கோ அதுல வந்து பணோ சேத்தி வைங்க உங்களுக்கு உபயோகமாகு உங்க மேரேஜுக்கு உபயோகமாகு உங்க ஃபயூச்சருக்கு உபயோகமாகு எல்லா வகையிலு பணோ பே சேத்தி வந்துட்டே இருக்கு
ஆமா சார் கண்டிப்பா கண்டிப்பா பண்ணனு சார் ஏன்னா சேவிங்ஸ் முக்கியோ நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டால் லு அந்த கா அந்த கோல்டு வச்சு நம்ம கூட அத ரீப்ளேஸ் பண்ற மாரி இருக்கு
கட்டாயமா அது வந்து தங்கங்கிறது எந்த அளவுக்கு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்தா அது இவ்ளவு அந்த அளவுக்கு வாங்கிக் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கட்டாயோ உங்களுக்கு எந்த ஒரு நேரத்துல வந்தாலுமே அந்த நேரத்துல உங்களுக்கு கை கொடுக்கு எப்டி உங்க வீட்ல வந்து உங்களுக்கு ஃபியூச்சருக்குன்னு சொல்லி ஒரு கொஞ்சமா து சேத்தி வச்சிட்டுதா இருப்பாங்க அது கூட உங்க கைல இருக்கும்போது நீங்க உங்க ஸ்ட்ரென்த்தா செல்ஃப் கான்ஃபிடன்டா ஃபீல் பண்ணுவீங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகு எப்டி நீங்க வேலைக்கி தெனமு போய்ட்டு வந்துட்டு இருக்கீங்களா இல்ல எப்டிங்
அங் சார் இப்போ
போயிட்டு வரீங்கனு கேக்கறே இட் மீன்ஸ் உங்களோட உங்களோட ஓகே உங்களோட வண்டியா இல்ல கம்பெனி ஃபீல்டு சர்வீஸ் இந்த மாரி
என்னோட வண்டி தா சார் இப்ப இங்க கிட்ட ஃபைவ் மினிட்ஸ்லயே போயிடலா ஒரு ஆஃப் கிலோமீட்டர்ஸ்தா இருக்கு கி ட்டதா இருக்கு நான் அப்டியே ஸ்கூட்டிலயே போயி ட்டு வந்துருவே டக்குன்னு
டூ வீலர் நீங்க ஓட்டுவீங்கனாலே எனக்கு இன்ஸ்டாகிராம்ல பாக்குற அந்த பொண்ணுங்க டூ வீலர்ல போய் இடிச்சுட்டு வர்ற ஞாபகம்தா வருது நீங்க நல்லா ஓட்டுவீங்கதான இல்ல இன்ஸ்டாகிராம்ல போய் ட்டு இந்த பெட்ரோல் பங்க்ல இடிக்கிறது ரயில்வே கேட்ல இடிக்கிற து அ இந்த மாரில்லா பண்ண மாட்டீங்கல்ல
இல்ல இல்ல சார் அந்த மாரிலாம் இதுவரை பண்ணன்ல ஏன்னா டூ வீலர்ம் போது நிறைய பாக்றோம் ல நம்ம அஹா இது வரைக்கும் பண்ணதில்ல அது எப்பயுமே கேர்ஃபுல்லா பொரியமாதான் போறது ரொம்ப ஸ்பீடு ல்லாம் போக மாட்டேன்
கெரக்டுத சேரி அந்த வகையில எந்த அளவுக்கு பாதுகாப்பு நம்ம ஓட்டுறது நமக்கு நல்லது நம்ம ஆப்போசிட்ல வரவங்களுக்கு நல்லது
ஆமா சார் ஆமா
நான் பேசுறது ஒரு செகண்ட் கழிச்சுதான் உங்களுக்கு கேக்குதா என்ன வாட்ஸ்அப் காலமாரி
இல்ல இல்ல சார் இல்ல இல்ல சார் சார் நீங்கள் பேசுறது ஒனே கேடக்குது நான் ரிப்ளை பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்குது உட
ஓகே ஓகே ரியல் டைம் கே கேட்டா ஓகே முன்னாடி தான் பாத்தீங்கன்னா பஸ்ட் ஆன்லைன் கால்லா வரும்போது நான் பேசி முடிச்சு ஒரு ரெண்டு வருஷ் ரெண்டு நாள் கழிச்சு தான் அடுத்த கால் வரும் ஆன்லைன் கால் சேல்ஸ் கட்டாயமாங்க நமக்கு எல்லோருமே நண்பர்கள் தான் இங்க அக்கம் பக்கத்துல இருக்குறவங்க நண்பர்கள் தோழிகள் அந்த மாரி தான் இருக்காங்க நம ஆபீஸ் பக்கத்திலயே ஒரு ஏன் ஆபீஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா ரெண்டுஹ ஸ்டேஷனரி இருக்கு ஒரு மேல ஒரு பியூட்டி பார்லர் இருக்கு அதே மாரி அத ரெண்டு ஃபான்ஷது ஸோ எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்லியாக எல்லாரரும் நம்ம கூட பேசுவாங்க பழக்கவாங்க நமக்கு ஒரு உதவி தேவ போடும்போது அவங்க பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு பண்ணும்போது நம பண்ணுவாங்க இச் அண்ட் எவரி திங் ஈவன் நம்ம ஃபுட்டு் எடுத்துகிட்டு வந்தால் கூட நம்ம பட்டு லைக் நீங்க உங்க ஆபீஸ் நீங்க கேபி ஏதாவது ஷேர் பண்ணி இருக்கிங்கல்லா உங்க பக்கத்தில் இருக்கங்க உங்க லட்ஞ் டைம்ல எல்லாருமே கூட ஒக்கார்ந்திற்றிக்கு போது அந்த மாதிரிதான் ஷேர் பண்ணிக்குவோம் ஒரே டைமல அது சாப் பட் அதே மாதிரி நம்ப ஃபிரெண்டுனு பாத்தீங்கனா நமக்கு ஒரு செட்டு செட்டில் மேட்சில் கொஞ்சபேர் இருக்காங்க சோ நா எம் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபைவ் தேர்டி டூ சிக்ஸ் தேடி வந்துஷட்டில் டெய்லி விளாடுவேன் அதுக்குன்னு நீங்க இந்த கிளப்ல அங்கிள்ஸ் எல்லாம் விளாடுவாங்களா அந்த மாரி எல்லாம் இருக்வேனா ஒரு நார்மல் சட்டில் கார்க் மே பிச் இருக்கு ஒரு கிரண்ட் இருக்கு எங்க வீட்டு பக்க வந்துருவே சோ அங்கேயே வந்து சோ இ எங்க பசங்க பக்கத்து பசங்க எல்லாருமே சூப்பர விளையாண்டு இருக்கோம் ஓப்பனர்ல அது என்னவோ தெரில வரும் கொஞ்ச நாளாக வந்து இந்த ஷட்டில் கேம் வந்து ஷட்டில் கார் கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு ஸோ இந்த அளவுக்கு நான் ஸ்டார்ட்டிங்கில் விளாடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி கொஞ்சம் டர்ட ஆகிடும் ஸ்டார்டிங்ல பட் இப்ப வெளாட விட பாத்தீங்னா அஸ்யூஷ்வல் ரொ ம்ப ஏ உடம்புக்கு எனக்கே தெரியாம நல்லா பழகிருச்சு அது உங்களோட ஹாபியில உங்களுக் புடிச்ச கேம் அந்த மாரிங்க
ஆ ஆ
உங்களோட ஹாபியில உங்களுக்கு புடிச்ச கேம் நீங்க விளையாடுற அதிகமா விளையாடுற கேம் அந்த மாரி
ஆ ஆ
நீங்க சொல்றீங்க சார்
பேசுறது கேக்குதுங்களா ஆமா சத்தி இப்பதா ஒரு ஆறு மாசந்தா ஆகுது ஆமாங்க சத்தி இந்த ட்ராவல்ஸ் மாரி ஒரே நிமிஷ லைன்லே இருங்க
எனக்கு அஹ
அது நம்ம காடு தா ஆமா சத் அப்டிங்ளா ஒரே நிமிஷ லைன்லருங்க ஒரே நிமிஷ லைன்லருங்க ஒரே நிமிஷ லைன்ல இருங்க
காலேஜு வந்து
வெளிய வந்து ஃபஸ்ட்டுலா வெளான்டு வாலிபால் வெளாடுவோ
ஸ்கூல்ல இருந்தே வந்து கேக்குதுங்
ஒரு ஒரே நிமிஷ லைன்ல இருங்க ஒரே நி மிஷொ லைன்லயே ஒரு நிமிஷ லைன்ல இருங்க நைன் த்ரீ ஓகே ஓகே ஓகே
ஹலோ கேக்குதுங்ளா சார் நா பேச சுங்களுக்கு ச ஹலோ